அலோ
ஏ
வணக்கங்க
ஹல் அ வணக்கங்க எப்டிங்க இருக்கீங்க ஆ ஆ கேக்குதுங்க நல்லா கேக்குதுங்க பேசுங்க ஒன்னு பிரச்சன இல்ல
ம் ஓகேங் இல்ல சம்டைம்ஸ் கேக்க மாட் டுதுங்க அதுனால தாங்க ஓ கே கேட்டுகிலங் கேட்டுக்கிறங்க கேக்குதுங்களான் சொல்லிட்டு
அ அதுக்கு ஒன்னு பிரச்சன இல்லங்க முன்னாடி கு கேட்டுக்கறது வந்து நல்ல விஷ்யோ தாங்க நீங்க ரொம்போ பணிவா பேசறீங்களே எனக் ஆச்சிரியமா இருக்குங்ளே
அ
சாப்ட்டீங்ளா
சாப்ட்டங்க பிரியாணி சாப்ட்டங்க
ஏங்க திடீர்ன் பிரியாணி
என்னுடைய ஹோல்டு ஸ்டூடன்ஸ் எத் எல்லாரு என்ன பாத்துட்டு குட்த்துட்டு போனாங்க வந்து
வாரே வா ஆ எந்தங்க ஹோல்டு ஸ்டூடன்ட் எங்கர்ந்துங்க
லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ண ஸ்கூல்லர்ந்து வந்து பாத்துட்டு குட்த்துட்டு போனாங்க
அப்படிங்ளா லக்ஷ்ணா வாங்க
லக்ஷ்ணா இல்லைங்க ஹரிஹரன், சித்தார்த்
ஒரு ஆ ஆ பரவால்லைங்ளே நல்ல ஸ் டூடன்ட்டா அந்த ஸ்கூல்ல இந்த மாரி நல்ல ஸ்டூ
நானே பாவோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்ச்சுங்க
இல்ல அந்த ஊர்ல அந்த அந்த ஸ்கூல்ல ஷேரிங் கேரிங்லா இல்ல இல்ல
இல் ஆ ஆமா தானங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு பேசிட்டு குடுத்துட்டு சாப் பூட்டு சா வாங்க வீட்டுக்கு கூப்டாலூ கூப்டா நா வர்லப்பா அப்டின்ன அந்த நான எடுத்துட்டுவந்து குடுத்துட்டு சாப்டு போயிட்டா பேசிட்டு
ஆ ஆ ஆ சூப்பருங்க சூப்பருங்க பரவால்லங்க ஆ ஆ
ம் அதனால பிரியாணி நானு எயா பசங்க எல்லா சாப்புட்டு முடிச்சிட்டுங்க டிஃபன் வேல மிஞ்சிச்சிங்க எனக்கு
அவ ஆழங்க வெரி குட்டுங்க வெரி குட்டுங்க அருமங்க அருமங்க
ம் ம் நீங்க என்னகா பண்றிங்க நீங்க என்ன செஞ்சீங்க சாப்பாடு எதனா
நா என்னங்க செஞ்ச நா இப்போ புலிசோர் கொஞ்சோ களர்ணங்க
ம்
அதுதாங்க ரசோ வெக்க சொன்னாங்க ரசோ வெக்கறதுக்கு டைம் இல்ல கரண்ட் போயிட்சே டக்குன்னு நானு இந்த மாரி பண்ணிட்டேங்க
செரி செரி ஓகே உடுங்க எல்லா மாரி சாப்பாடுதாங்க வீட்ல சாப்டோனா செய்ய வேண்டிதாங்க
ஆமாங்க மத்தியானோ காரக்கொழம்பு செஞ்சங்க கத்திரிக்கா காரக்கொழம்பு
ம் ம்
அது யாருக்கு எறங்கலங்க
எறங்கார்தில்லைங்க இப்போ எல்லா வெரைட்டி வெரைட்டியா கேக்குறாங்க பசங்க
ஆமாங்க என்னங்க பண்றது எல்லா தாங்க பண்ணணு ம்
ஃப்ரெண்ட்ஸ் யாரா மீட் பண்றீங்ளாங்க பேசுறீங்ளா
இல்லைங்க ஃரெண்ட்ஸ் யாரு மீட் பண்ண முடிலங்க இப்பதாங்க லேட்டஸ்டா போன வாரோ எயா ஃப்ரெண்டு் ஒருத்தர பாத்தோ கோயில் கோயிலுக்கு வர சொல்லியி இருந்த
ம்
அப்போ கோயிலாண்ட பாத்துட்டு பேசிட்டு வந்தோங்க ஒரே சந்தோஷமாச்சு அடுத்த வாரோ கூட சந்திப்பேங்க அவுங்கள வாரோ வாரோ மூணு வாரோ மூணு ஆடி வெ வெள்ளி ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னா வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம அங்க ஒரு வேண்டுதல் வெச் சிட்டு வந்தங்க போன டைமு இந்த வேண்டுதல் வெ ச்சி அடுத்த வாரத்துல அது நிறவேருச்சிங்க எனக்கு
அப்டிங்ளாங்க
ஆ அவுங்களுக்காக தாங்க வேண்டிக்கின வேல வேணுன்னு கேட்டிருந்தாங்க அப்பறோ வேண்டிட்டு வந் அது ஒடனே நல்ல செய்தி வந்சிங்க இந்த மாரி செலக்ட் ஆயிட்டேங்க ஆன்ற மாரி எனக் ஒரே சந்தோஷோ ஆயிடுச்சுங்க சேரி அதுனால தாங்க ஷேர்
பரவால்லைங்க ஃப்ரெண்டுக்கோசோ வேண்டி இருக்கீங்க உங்களுக் நல்ல மனசுங்க
பண்றது என்னால யாரு பாதிக்கப்பட கூடாதுங்க
அப்டில்லா யோசிக் கூடாதுங்க அப்ப நல்லா நல்லா இருக்கணு அவ கஷ்டப்பட்றாண்டு கோசோ வேண்டி இருப்பீங்க ஆ
ஆமாங்க என்னங்க பண்றது நானு என்னக்குன்னா கூட பரவால்லங்க ஆனா எனக் ஏதோ ஒரு இதுல வாழ்ந்துருவே பசங் கொஞ்சோ பெருசாயிட் டாங்க வேலைக் போயிருவானுங்க இன்னொரு ஒரு மூணு வருஷத் துல ரெண்டு பேரு வேலக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சோலா எந்த கஷ்டோ இல்லைங்க எங்க வீட்ல ஒக்காந்துட்டு சாப்புடு சாப்பாடு போட்டா சாப்புட்னு ஒக்கானுக்குற அளவுக்கு தாங்க இருக்கு எனக்கு ஒன்னு பிரச்சன இல்லைங்க ஆனா பவோம் அப்படில்லங்க அவதாங்க வொழைக்கணு இனு பசங்க சின்ன சின்ன சவருக்கு இன்னு வளரல அதனால இன்னொ ஒரு பத்து வருஷோ அவளுக்கு கஷ்டோருக்குங்க அதனாலதா கொஞ்சோ முன்னேறுனாள்னா நம்பளுக்கு சந்தோஷோம் தானுங்க
கண்டிப்பாங்க
ம் வேண்டினுக்கறங்க அடி ஆடி வெள்ளி அன்னிக்கு சாமிக்கு பொடவ சாத்துறதா கண்டிப்பா அ போயிட்டு பொடவ வாங்கிட்டு மால வாங்கி குத்துட்டு அது வேணினு வந்துரு இருக்குறங்க அஞ்சு வெள்ளியும் ஆடி வெள்ளி போலான்னு வேண்டிடனு இருக்குங்க
ஓகே கூட எப்டிங்க உங்க ஃப்ரெண்டையும் கூட்டுன்னு போறதாங்க இல்ல‌ நீங்க தனியா போறதா
டெஃப்னெட்லிங்க டெஃப்னெட்லிங்க இந்த வெள்ளிலைனா அடுத்த வெள்ளி அவுங்க ஜாயின் பண்ற டேட்டே கொடுத்துருவாங்க அதனால் ஜாயின் பண்ட்டாங்கன்னா இன்னும் ஹாப்பியா போவோங்க ஒன்னும் பிரச்சன இல்லைங்க
கண்டிப்பாங்க நானும் அந்த ஹாப்பி சந்தோஷம் ரொம்பக்கு சந்தோஷம்ங்க பரவாயல ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி எபோர்ட்ஸ் போட்றீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க நடக்கட்டும்ங்க நல்லதே நடக்கட்டும்
ஆமாங்க நல்லது என்னைக்குமே நல்லது தாங்க கெட்டது என்னைக்குமே கெட்டதுலதான்ங்க முடியணும் என்னைக்கு எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைச்சுட்டோம் ஆண்டவர் நம்மளுக்கு டோம் ஆட்டோமேட்டிக்கா நல்லது குடுத்துருவாருங்க நான் எனக்கு அதுல கொஞ்ஜோம் நம்பிக்கைங்க ம் அப்புறோம் மதியானம் நல்லா மைனாயிட்டு பிரியாணி நச்சிட்டீங்க அப்பப்போ தூங்க போறீங்க நைட்டு
இல்லைங்க கொஞ்ஜோம் படிக்கிற வளக்குதுங்க படிச்சுட்டு இருக்குங்க
ம்
கொஞ்சம் ஒர்க் இருக்கு எழுதிட்டு இருக்கறங்க இப்பதான் ஒன்னும் முடியலைங்க எழுதிட்டே இருக்கன் பில் அமொன்ட் லவ்னோ படுக்குற்துக்கு
ம் பரவால்லங்க பயங்கர வர்மக் செய்றீங்க டென்ட் ஹேண்டில் பண்றீங்கள அதுவும் கொஞ்ஜோம் கஷ்டோம் தாங்க எஃபர்ட் பரவாயில்லைங்க அங்க பசங்க ஓரளவு படிக்கிறாங்களா
பசங்க தான் படிக்க மாட்டேன்றாங்க
அதுக்கான எஃப்பர்ட் என்னதாங்க பண்ண முடியுது ஒரு பேஸ்மெண்ட் பசங்களுக்கு கொஞ்சோம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சொல்றது ஓரளவு புரிதல் இருக் கும் உங்களுக்கு இப்ப பேசிக் நாலேஜ் வந்து கம்மியா இருக்கிறதுனாலயோ அ இதுக்கு மேல வந்து அந்த ஃப்பிப்த் ஸ்டாண்டர்ட் சிக்த் ஸ்டாண்டர்ட் மாதிரி அவுங்கள ஹண்டில் பண்ண முடியாது இல்லீங்களா அதனால கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமாதாங்க இருக்கும் என்னங்க பண்றது அப்பபோ
பசங்க கொஞ்ஜோம் நானும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு விஷயத்த நூறு டைம் சொல்றங்க இது தெரியணும் இது தெரியணும் தெரிஞ்சா மட்டும் தான் முடியணும் அப்டின்னு நான் சொல்றன் நான் இப்பட டுவெல் வரை படிக்கிறனா அவங்க அட்லீ்ஸ்ட் ஒரு லெவன் டென் படிச்சாதாங்க ஆ இன்னும் இல்லீங்க எல்லாம் ஜீரோ மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க் எடுக்கறாங்க டெஸ்ட்ல ரொம்ப டல்லா இருக்குறாங்க ரொம்ப இப்ப இருக்கிறாங்க ம் ஒருத்தி ரெண்டு பேரு தா ஆவரேஜ் ஒரு சிக்ஸ்டி க்ராஸ் பண்ணுவான்றது ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியதுங்கங்க அது எங்கயோ எப்டினே தெரலங்க மத்த சப்ஜெக்ட்லயு அப்டினு தெரில மேக்ஸ் எப்டி
இல்ல இப்ப அதர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்கிட்ட பேசுறீங்க இல்லலைங்களா நீங்க அப்ப வந்து அந்த நாள அவங்க எவ்வளோஇருக்குது அப்போ கணக்குல புரிதல் கம்மியா இருக்கா இல்ல படிக்கிறதுல ஒரு அளவு அவங்க படிக்கிறதுலே கம்மியா இருக்கிறாங்களன்றது நீங்க தெரிஞ்சுக்குங்க தமிழ் ஓரளவு நல்லா படிக்கிறாங்கன்னா அப்ப அந்த தமிழ் ஒரியன்டடா அவங்களுக்கு நல்லா வருதுன்னு அர்த்தோ இப்ப இங்கிலீஷ் ஓரல்ல தெரியுதுன்னா தெரியுது அப்ப மேக்ஸுக்கு அவே டல்லாக்குறாங்கன்னா அந்த மேக்ஸோட புரிதல் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸோட மதிப் ஒ இடம் மதிப்போ என்னன்றது அந்த மதிப்புங்க தெரியாது இருக்கு அது என்ன நட எதுவு தெரியாது ஒரு சில ஸ்டூடெண்டட் வந்து டென்தே முடிச்சுடுறாங்க என்னானே தெரியாது ஒரு டென்தோட மதிப்பு என்னான்னு தெரியாது டென்த்து முடிச்சுடுறாங்க லெவன்த் டுவெல்த் வரபோதுதாஅதோட அருமையே தெரிது
முடிச்சறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து வந்து ஒரு எய்ம் இல்ல நம்ம டாக்டர் ஆவுணு அந்த மாரி கட் ஆப் அந்த மாரி ஒரு நல்ல லெவன்த் பயம் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணு அந்த எய்ம் இருந்தான்னா அவ இப்பாங்க நம்ம பாஸ் பண்ண போதுன்ற அந்த கேட்டகிரில அந்த பசங்க இருக்குது போல தெரியுது நம்ப சஃபர் ஆவுறோ நா ஃபஸ்ட் நம்ப பேட்ஜ் இன்றதுநால நான் நல்லா எஃபர்ட் போட்ண்ணு அவங்க நல்லா ஒரு மார்க் வந்தது எனக்கு ஒரு இது நா நல்லா அண் நா சூ போட்டதுக்கு நா பாக்குறே ஆனா அவங்க அந்த மாதிரி இல்லாம ரொம்ப இருக்கறாங்க ஒரு ஒரு இருவது அஞ்சு பசங்கன்னா அதுல ஒரு அஞ்சு அஞ்சு செட் பண்ணி நம்ம நல்லா கோச் குடுக்கலா ஒரு சென்டம் எடுக்க இருக்குதே நாலு பேரு தாங்க
ஆமாங்க அந்த நாலு பேரு கூட நம்மளால இப்ப நாப்பது பேரு கூட ஹேண்டில் பண்ணல அந்த நாலு பேர கஷ்டம்னு சொல்றீங்களே
இப்போ போ நாப்பது பேர்ல அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுனா நல்லா டாப்பரா இருப்பான் இல்லியா அவனுக்கு தனியா கோச் குடுத்தா அவன் செண்டம் அடிக்கவோ ட்ரை பண்லா மத்தபேர்ல்லா ஒரு எயிட்டியோ நய செவன்டியோ எடுக்க ட்ரை பண்ணலா பட் இப்ப நாலு பேருமே செவன்டி சிக்ஸ்டி தா இருக்கிறாங்கோ அவங்கள ஒரு எயிட்டி அபோ கொண்டு போ நையன்டி அபோ சென்டம் எடுக்க வாய்ப்புல்ல ஒருத்த பாஸ் பண்ண கூட வாய்ப்பு இல்ல அந்த அளவுக்கு இருக்றாங்க நாலு பேருமே ரொம்ப டல்லாருக்கானுங்க தவிர அவங்க சிக்ஸ்டி செவன்டி எடுக்க வைக்கலாங்க நா ரொம்ப எஃபட் போட்டுவனா சோ என்னுடைய ஃபஸ்ட் மார்க் செவன்டினா எனக்கு ரொம்ப கஷ்டம் தானே இருக்கு நா ஃபஸ்ட் ஹான்டில் பண்றதுன்னு அ அதுதா நா சஃபர் ஆவுறேன் ஒரு நையன்டி ம் எனக்கு ஒரு நைன்டி கிராஸ் பண்ணா கூட நானு ஓகே ஃபஸ்ட் டைம் நைட்டி கிராஸ் பண்ண வச்சுக்கிறே நெக்ஸ்ட் டைம் நா ஹண்ட் நைன்டி எய்ட் நைன்டி பைவ் போட்லா நா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஃபஸ்ட் நைன்டியே எதுவுமே இல்லாம ஃபஸ்ட் பேஜ் நைன்டி எடுத்துகிறே அது ஒரு ஒரு ஓகே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு ரொம்போதா அதனால தா கடவுள் இதுல இருந்து என்ன காப்பாத்துனு நானு வேண்டிட்டுருக்குறேங்க
இருங்க இருங்க ஒரு நல்ல காலம் கண்டிப்பா பொறக்குங்க நானு மனசு வெச்சுட்டங்க அது கண்டிப்பா நெற வேறிடுங்க நீங்க கவலையே படாதீங்க நல்ல சம்பளத்துல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டு நீங்க ஒரு நல்ல வீடு கட்டிட்டு நீங்க லைஃப்ல முன்னேறத்துக்கு சீக்கிர சீக்கிர ஆண்டவர் ப இது பண்ணிடுவாங்க நீங்க கவலையேப்படாதீங் ம் ஏனா எனக்கு வந்து தனியார் பள்ளியில அவ்ளோ உடன்பாடு இல்லங்க நம்ம போயிட்டு நம்ளோட உழைப்போ கஷ்டமோதா நம்ம பட்றோமே தவிர அதுக்கான அங்கீகார எங்கேமே கெடைக்கல அதனால எனக்கு அது ஒரு வெறுப்பாவே இருக்குது போனா எதுனா ஒரு கவர்மெண்ட் வேலைக் தா போணுன்ற ஒரு மாரி ஒக்காண்டேங்க நா அதனால ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா தே தேடிட்டு இருக்கே சப்போஸ் டீச்சஸ் எதனா வாண்ட்டடோ இல்ல எதுனா சப்போஸ் சும்மா ஒரு அது சப்போர்டிவ் டீச்சரா கூட வாங்க அப்டின்னு கேட்டா கூட போயில்லான்னுக்கிறங்க நா கூட ஒரு எடத்துல கவர்மெண்ட் ட்ரை பண்ணங்க
ஆ
அது இப்போ அப்பனா அந்த இன்டர்வியூ கூப்பிவாங்கன்னு பாத்தே இன்னு இன்டர்வியூ கூட கூப்புள்ளங்க என்னங்க பண்றது ஒரே வேதனையா இருக்குங்க
தற்காலிக கூட ஆசியர் கூட எழுக்கறாங்க இப்ப விஜய் வந்ததுனால அவு
ஆமாங்க அதெல்லா ஒண்ணு இப்பத்திக்கு ஒண்ணு பண்ண முடியாது ங்க நன்றி தோழி அடுத்த இணைப்புலா நா கண்டிப்பா பண்லா தோழி அ அ